வணக்கம் தோழி சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா?
கிங்ளா?
ஆ நல்லாருக்கே சொல்லுங்க தோழி
ஆ இன்னக்கி வந்து நம்ம உடைகள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்ளா ஆ இப்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு நம்ம ஆ அதிகமா வந்துட்டு வேலைக்குல்லா வந்து போக மாட்டாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய நாகரீக உடை அப்டிங்கிறதே வந்துட்டு சேலையா மட்டுந்தா இருந்தது ஆனா இன்னக்கி வந்து பாத்தீங்கனா நவீன காலத்துல வந்து சேலை கட்டுதல் அப் டிங்கிறது வந்து ஒரு அரிய வகை செயலா தா வந்துட்டு மாறிரு ச்சு எந்த உடை அணியிறோங்குறது பிரச்சன கிடயாது எவ்வாறு நம்ம அணியிறோ அப்டிங்கிற தா அப்டிங்கிறனால இன்னக்கி வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து ஆ சுடிதார் அந்த மாதிரி ஒரு நவீன கால ஆடைகளதா வந்துட்டு விரும்புறாங்க ஆ அது வந்து நமக்குப் பாத்தீங்கன்னா நம்ளு டைய நேரத்தையு வந்து சேமிச்சு தரு அதுக்கப்றொ நமக்கு வந்துட்டு ஒ ரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந் து வச்சுருக்றனால இன்னக்கி பெரும்பாலான பெண்கள் வந்து சுடிதார் அணிவதை வந்து விரும்புறாங்க தோழி அத பத்தி உங்ளுடைய கருத்துக்கள தொடர்ந்து பேசுங்க
ஆ ரொம்ப நல்லா சொன்னீங்க அதாவ்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட நம்ம நாட்டு கல்ச்சரே பாத்தீங்கன்னா வந்து அ ரொம்ப பாரம்பரியமான ஒரு உடைகள் தா இருக்கு அந்த காலத்துலருந்தே இன்னைக்கு வரைக்கு அத பின்பற்றவுங்க பண்ணிடிட்டுதா இருக்காங்க எல்லாருமே பண்றாங்களானா அது கண்டிப்பா இல்ல நாகரீகொ வந்து பெருத்துப் போயிருச்சு சோஷியல் மீடியா பெருசாயிடுச்சு விளம்பரோ அப்டிங்கிற பேர்லயு நம்ளோட இத காமிக்கிற இதங்கிற பேர்லயு வந்து அவுங்கவுங்களாவு வந்து ஆடைகள வந்து சீர்க்கேடாக்கிர்றாங்க அதாவுது அந் காலத்துல சே சீல அப் டிங்கறத மட்டு சொல்லிருக்கிறது எப்டின்னா வயலுக்கு போனாலு வீட்ல இருந்தாலு வெளியில போனாலு எதுக்கா இருந்தாலு ஆ ஆ பெண்கள் வந்து அந்த உடைய மட்டுந்தா ஆ விதவிதமா அணு அணு அணி அணி அணிஞ்சுகிட்டாங்களே ஒழிஞ்சு ஆ வேற மாரி எந்த மாரி ஆன உடையு அவங்க வந்து எடுத்துக்கல ஏத்துக்கல. ஆனா நாகரீகோ வளர வளர ஆ நாட் கள் ஆக ஆக வருஷங்களாக குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு அத மாத்தி ஆ ரொம்ப ஒரு மாரி ரொம்ப வந்து இந்த மாரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு அதையே இப்ப பெரியவங்களு நாங்களு அந்த மாரி எல்லா பண்றோ அப்பிடிங்கிற மாரி எங்களுக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்கறாங்க என்னை பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா எந்த உட அணிஞ்சாலு அது வந்து ம் ஆ ஒரு ஆபாசோ இல்லாம இருக்கணு அதுதா ரொம்பொ முக்கியோ அது சீலையா இருக்கலா சுடிதாரா இருக்கலா ஆ ஏன் நைட்டியே இருக்கலா அது எந்த விதமான துணியும் ஆடைகள் பொறுத்த வரைக்குங்க அ பெண்களுக்கு பொறுத்தவரைக்கு அது வந்து மத்தவங்கள வந்து பாத்து அது வந்து கண் கூசுற மாரி ஒரு மாரி இ இழிவுபடுத்துற மாதிரி அந்த எடத்துல அத நம்ம இருக்கக் கூடாது அது ஒரு மாரி கேவலமா இருக்கக் கூடாது பாக்கறதுக்கு கொஞ்சோண்ட் ஆ ஆ ட்ரெஸ்ஸ பொறுத்த வரைக்கு பெண்கள் வந்து முக்கியமா பெண்கள்தா நீட்டா அணியணு என்ன பொறுத்த வரைக்கு ஆண்கள் அப்போதுல இருந்து சரி இப்ப வரைக்கு அவங்களோட விஷயத்துல அவங்க கரெக்டாதா இருக்கற மாரி எனக்கு தோணுது. அவங்க எந்த ஆடை அணிஞ்சாலு சரி அவங்க வேட்டியா இருந்தாலு பேண்ட்டா இருந்தாலு ஷார்ட்ஸா இருந்தாலு அவங்களுக்கு அது ஒரு மாரி தெரியாது ஒண்ணு பெருசா. இருந்தாலு வந்து அவங்க அத அதைய மீறி அவங்க எது எதும் பண்றது இல்ல. பெண்கள்தா வந்து மாத்தி மாத்தி பண்றாங்கங்கற மாரி நா நெனைக்கிறே.
நிச்சயமா தோழி நிச்சயமா சரியா சொன்னீங்க. அதாவது என்னன்னா சுடிதாராகட்டு நைட்டி ஆகட்டு எதுவா இருந்தாலும் ஒரு இறுக்கமான ஆடை அணிவதால து அரைகுறையான ஆடை அணிவது வந்து நி ச்சயமா வந்து வரவேற்கத்தக்கதல்ல
ம்
இவங்கனால பிரச்சன வந்துருச்சு அவங்கனால பிர ச்சன வந்துருச்சுன்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறானது. நம்ம வந்து அந்த கால த்துல வந்து சொல்லுவாங்க நம்ம தெருவுல எறங்கி போனோ அப்டின்னா நம்மள கையெடுத்து கும்புற மாதிரியான உணர்வுதா நம்ம மத்தவங்களுக்கு தர்ணமே தவிர கண் கூசக்கூடிய அளவோ அல்லது தேவையில்லாமல் நம்மள வக்ர பார்வை பார்க்கிறதுக்கு அளவோ நம்ம வந்து ஆடைகள்லா அணிஞ்சிருக்க கூடாதுங்கிறது வந்து முற்றிலும் சரியானது. அது அதனால பெண் சின்ன குழந்தைல இருந்தே பெண் குழந்தை கள்ல இருந்தே இந்த அரகுறை ஆடை அணிவ து வந்து பெற்றோர்கள் முற் றிலும் வந்து தவிர் க்கணு அப்பதா அத பாத்து வளரக்கூடிய பெண் குழந்தைகளு வந்துட்டு ஆ ஆ சரியான விதத்துல வளருவாங் ல இப்ப அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா அந்த காலத்துலயு நம்ம சுடிதார் அதுக்கப்புறோ நை இது ஆ மிடி எல்லாமே நம்ம போட்டிருப்போ ஆனா நம்மளுடைய பெற்றோர்களெல்லா என்ன சொ சொல்லுவாங்கன்னா நிச்சயமா உள்ள வந்து ஒரு ஸ்லிப் வந்து போட்டிருப்போ கீழ ஒரு நம்ம நை டீ வீட்ல போட்டாக் கூட நிச்சயமா உள்பாவடைய கட்டி தா மேல வந்து பேண் ந அந்த மாதிரி போட்டுட்டு தா வந்து நம்மள நை விக்கி போறதுக்கு வந்து சொல்லி தருவாங்க ஆனா இந்த காலத்துல வந் வந்து கல்லே கல்லூரி மாணவி மாணவிகளுக்கெல்லா அந்த மாதிரியெல்லா சொல்லு போது நம்மள வித்தியாசமா பாப் வாங்க ஆனா அதுவே நாளைக்கு ஒரு சமுதாயத் கலோ ரெப் பிரச்சனைகள வந்து அவுங்க வெல குடுத்து வாங்கிட்டு வரும்போது தா ஓ அன்னைக்கே நம்ம வீட்ல பெ அப்டி அவுங்க வந்து சொன்னாங்ளே அப்டிங்குறது வந்து அவுங்களுக்கு வந்து தெரிய வருது ச் சொ கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்கார பண்றத விட நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே விழிப் உணர்வோடு இருந்துக்குறது வந்து இது நல்லது தோழி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பட்டு செயலைகள் அதுலலா வந்துட்டு போய் ச் அதிகமா இன்வெஸ் பண்றது ச் என்ன பொறுத்தளவு தேவையில்லாதது எனா நமக்கு அது வந்து என்னைக்காவது வாழ்க்கையிலயே ஒரு தடவ ரெண்டு தடவ அப்டிதா வந்துட்டு ஆ நம்ம அந்த ஆடைய வந்து அணியிறோ அதுக்கு கொண்டு போய் இருபதாயிரோ முப்பதாயிர நாப்பதாயிர ஏ சில பேர் லட்சக்கணக்குல
கண்டிப்பாங்க இன்னைக்கு அது ஒரு அ நீ இந்த மாரி பண்ணினியா நா உன்னோட நல்லா பண்ணே காமிக்கிறே உன்னோட செலவு அதிகமா செஞ்சு காமிக்கிறேங்கிற மாரி ஒரு ஈகோ மாரி போயிட்டு இருக்கு அதெல்லா தேவையில்லாத செலவு தா அதுக்கு இல்லாதவங்க நாலு பேத்துக்கு குடுத்தா கூட அவுங்க ஏது அது அந்த பண வந்து அவ்வளவு ஒரு மதிப்பான ஒரு விஷய முக்கியமா பாப்பாங்க நீங்க அனாவசியமா செலவா பண்றது இத அவுங்களுக்கு குடுத்தீங்கன்னா அவுங்க அவங்களோட வாழ்க்கை முறையே மாறு ச் அந்த மாரி கொஞ்ச யோசிச்சு செஞ்சா கொஞ்ச நல்லா இருக்கு
ம் அதாது வறட்டு கௌரவ அப்டிங்கற பேர்ல வந்துட்டு அதிகமானப் பம் செலவு பண்ணிதா ஆடம்பரமா அந்த நிகழ்வ நடத்துறத விட என்ன பொறுத்தளவு வந்து உஉ பாத்தீங்க அப்டிங்கறது அந்த கல்யாணங்கறது வந்துட்டு லட்சக்கணக்காக செலவு பண்ணி உறவுகள் எடத்துல நம்மளுடைய செல்வாக்க வந்து காமிக்கறதுக்கு பதுவா நீங்க சொன்ன மாரி ஒரு முதியோர் இல்ல அல்ல த இல்லாதப்பட்டவர்கள் முன்னிலையில அழைச்ச அவுங்களுக் க்கு வந்து சேவ செஞ்சு ஒருக் திருமண நடத்தணு அப்டின்னா நிச்சயமா அது வ அது வந்து நம்மளுடைய சந்ததியினருக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய வாழ்த்தா அமையு வீண் விரயங்களு வந்து தவிர்க்கப் படும் பெற்றோர்களு வந்து ஆயுஸ்கு கடனாளியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வராது தோழி
கண்டிப்பா கண்டிப்பாங்க இது ஒரு நூத் இது நூத்துக்கு நூறு இத நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பாக்கலா நம்ம உறவினர்கள பாக்கலா ஏன் நம்மல்லே நம்ம பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு அவ்ளோ செலவு பண்ணி நீங்க சொன்ன மாரி அத அதையெல்லா இப்ப நமக்கு ஏதாது குடுத்து செ அந்த பண இந்துருந்தா இந்நேர ஒரு இந்த மாரி நம்ம ஒரு தொழில் பண்ணிருக்கலாமே இந்த மாரி ஒரு கட வச்சுருந்தோம்னா நம்ம இன்னு நல்லா சம்பாதிக்கலாமே அப்டிங்கிற மாரி எல்லா இன்னைக்கு நமக்கு தோணுது இல்லிங்களா ஒரு தொழில் பண்ற அளவுக்கு தேவ இல்லாத கல்யாண செலவு பண் ட்றாங்களோ ஆ ஆடைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றாங்களோ அப்டி நீங்க சொன்ன மாரி கல்யாணத்துக்கு அந்த ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஐயாயிர ரூபா ரொம்ப கிராண்டா எடுத்தாலோ அதுக்கு மேல தேவயே இல்ல அது ஒரு லட்ச ரூபா சேலி எடுக்குறது ஒன்றர லட்ச ரூபாய்க்கு அதுக் பண்றேன்ட்டு ஒரு அ பத்தாயிர இருபதாயிர செலவு பண்றது இன்னைக்கெல்லாம் அது பெரிய நாகரீகமா பாக்குறாங்க இதே அதே சீலைய கண்டிப்பா அவங்க எப்ப கட்டுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நம்ம காலத்துல இந்தே இல்லைங்க நம்ம அம்மா ப்பா காலத்தில இருந்தே அப்பிடிதா அந்த கல் கல்யாண முகூர்த்த போடவைய பொறுத்த வரைக்கு ஒரு வாட்டி கட்டுறாங்க மேபி அதுக்கடுத்து ஏதா வலகாப்புன்னா கட்டுறாங்க அவ்ளோதா அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அது கட்டுற வேலையே கெடையாது எல்லாருமே அது பாட்டுக்கு பீடு போல ஒன்ற ரெண்டு லட்ச த்துவா போட்டு அதுல இது பண்றதுக்கு வேற ஏதாதுல பிரயோஜனமா ஏதாவது போட்டா ஒரு பயன் இருக்கும்
ச்சி அவர்களுக்கு வந்து இப்ப அவங்களுக்கு தையல் தொழி தெரியு அப்பிடின்னா அவங்களுக்கு ஒரு நாலு மாடனான மிஷின்ஸ் வாங்கி குடுக்கலா அத வச்சி அவுங்க வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணி கூட அவுங்களுடைய வாழ்க்கைய வந்து முன்னேற்றிக்குவாங்க அப்பிடி இல்ல அப்பிடின்னா ஒரு கடை க கடைகள் அந்த மாதிரி வச்சு குடுத்தா கூட த் வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த அ முன்னேற்றத்த வந்து குடுத் த்திரு அதனாலதா நாங்க என்ன யோஷ் ஷோ அப்பிடின்னா நம் பெற்றோர்கள் பண்ண தவறு வந்து நம்ம பண்ணக் கூடாது வருங்காலத்துல எனக்கு வந்து ஒரே ஒரு மகன் தா பிற்க்காலத்துல வந்து கல்யாணம் பண்ணு போது நிச்சயமா நாங்க வந்து வீட்டுலெவல்லா ஒரு சின்னதா ஒரு சாய்பாபா கோயில் வந்து வெச்சிருக்கோ தோழி வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு இருவத் இது பேத்துக்கு வந் து இலவச உணவு வந்து குடுக்கும் வழக்கத்த ஒரு ஒன்றை ஆண்டு காலமா பின்பற்றிட்டு இருக்கோ அப்ப நா வே என்னுடைய க கணவரிடம் சொன்னது ஒரு வேலை என்னுடைய மகன் இப்பதா பள்ளி படிச்சிட்யிருக்கா பிற்காலத்துல்லா வந்து பாத் த்தீங்கன்னா இந்த மாரி லட்சக்கணக்குல திருமணம்ல்லா வந்துட்டு நடத்தக் கூடாது நிச்சயமா ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல எத் எத்தனையோ பேர் அதாவது சொந்த பந்தம்
கண்டிப்பா ம் எ அதெல்லா வாஸ்துவதா ம்
இதுநம்ம ஒரு அளவான இதுல ஒரு மண்வத்துல வெச்சிட்டு அதுல்ல வி நமக் கு நறைய ஆடம்பர செலவுகள வந்து தவிர்த்துட்டு அந்த செலவ வந்து இல்லாதப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செஞ்சோம்னா நிச்சயமா வந்துட்டு அது நம்மளுடைய சந்ததியருக்கு வந்து ஒரு வாழ்த்தா தா அமையும் தோழி நாங்க இன்னைக்கி வரைக்குமே பாத் பாத்திங்கன்னா ஒரு பிறந்த நாள் ஆகட் ட்டோ திருமனா நாலாக டோ நாங்க வந்து ஆடம்பரமா இந்த பார்ட் டீ வெக்கிறது ஃப்ரெண்ஸ் கூப்ட்டு செலிப்ரேட் பண்றது அந்த மாதிரி வழக்
அ இல்லங்க நீங்க நீங்க ரியாலிட்டிய புரிஞ்சு நீங்க வந்து அந்த உலகத்த நீங்க பாத்து அத நம்ம நீங்க சொன்ன மாரி அம்மா அப்பா செஞ்ச தப்ப நம்ம செய்யக்கூடாது அ அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு நம்ம எப்டி இருக்கணுங்கிற ஒரு ஒரு பாடத்த நீங்க க கத்துக்கிட்டு அதநம்ப செயல்முறைபடுத்தனும்னு நீங்க நினைக்கிறீங்க இதே மாரி எல்லாரு பண்ணணும் வச்சுக்கோங்கலே உண்மையாலுமே நாடு ரொம்ப நல்ல நாட்ட விட ஆ நம்பன்
நம்ம சுத்தி இருக்குற சமுதாயத்த நம்ம நல்லா வச்சுக்கலா தோழி இன்னைக்குமே பிறந்தநாள் ஆகட்டு அல்லது எதாவது ஒரு சாதனை வந்து என்னுடைய மகன் செஞ்சானா கூட நாங்க சின்ன அளவுல என்ன செலப்ரேட் பண்ணனும்னு நனைக் க்றமோ அத வந்து ஒரு முதியோர் இல்லத் திலையோ அல்லது குழந்தைகள் காப்பகத்துலயோ வந்துட்டு தா நாங்கஸ் செய்வோ அப்ப அப்ப வந்து நிச்சயமா நறைய குழந்தைகளால கைவிடப்பட்ட அந்த முதியோர்களுக்கு வந்து நம் குடும்பம் வந்து ஒரு பேரனாவ் ஓங்குறோமா மகளாகவு ஒரு மருமகனாகவு
எவ்வள பெரிய ஒரு ஆதரவா இருக்கு இல்லைங்களா நீங்க செய்யற விஷயோ உ
ழக்கமா வச்சிருக்கோ இப்பவுமே நாங்க மாதத்துக்கு ஒரு முறை வந்து முதியோர் இல்லத்துக்கு போறது அவங்க கூட கொஞ்ச நேரோ நேரம் செலவழிக்கிறது இப்ப புது வருடம் அ பொங்கல் அந்த மாரி எல்லா வருது அப்டின்னா அங்க அந்த முதியோர் இல்லத்துலதா அந்த மொத்த ஏரியாவு கெட் டுகெதர் பண்ணி எல்லாரு ஒன்னா ஆவ் விருந்து சாப்ட்டு ஆ நடனமாடி அதுக்கப்புற ஆன்மீகம் பிரேயர்ஸ் எல்லா பண்ணி அப்டிதா நாங்க வந்து புத்தாண்டாகட்டு பொங்கல் ஆகட்டு அ கிறிஸ்துமஸ் ஆகட்டு அனைத்து விழாக்களுமே வந்துட்டு எந்த ஒரு பேதமற்று கொண்டாடுவதுதா நாங்க ஒரு நான்கைந்து வருடமாவே அததா வந்து ஒரு வழக்க பழக்கமாவே வச்சிருக்கு
இப்ப இத பத்துட்டு இருக்கிற உங்க மகனுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கு இல்லைங்ளா ஒரு நல்ல லெசன கத்துக்குவாங்க அவுங்களே சொல்லுவாங்க இல்லையா அவுங்களோட ஜெனரேஷன இத கண்டிப்பா வந்து பின்பற்றுவாங்க இல்லைங்ளா
நிச்சயமா நா அப்டிதா ஒரு செயல் பா தே எனக்கு சரி என் கணவருக்கு க்கு செரி நாங்களு நடுத்தர வர்க்கத்த இருந்தாங்க இருந்தாலு நம்மளால முடிஞ்ச உதவி ம மத்தவங்களுக்கு செய்யணு அப்டீங்கறத நாங்க பண்ணிட்டு இருக்கப்ப இப்ப என்னுடைய மகன் நா கடைக்க கடைக்கு அனுப்பிச்சா கூட அதுல மீதியாகுற பணத்த என்கிட்ட சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அந்த தெருவுல உணவுக்காக கஷ்டப்பட்டு நாய்களுக்கோ அல்லது இதுக்கோ வந்து போட்டுட்டு தா வருவா ஏத்தங்கோ இப்டி பண்றேன்னா நீயா பண்ற எல்லா அந்த நாய் பசியோட இருந்துச்சு அதாவது அதிகமாவு செல பண்ண மாட்டா அம்மா அப்பாவோட நெலமயு புரிஞ்சுக்கிட்டு ஒரு இரண்டு பாக்கெட் மூனு பாக்கெட் கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த தெருவுல இருக்ற நாய்களுக்கு கெல்லா போட்டுட்டு வரது வந்து வழக்கமா வச்ச ருக்க அத பாக்கும் போது உண்ம உண்மையாவே ஒரு ஆ ஒரு சந்தோஷமாவவும் இருந்துச்சு ஒரு ஆச்சரியமாவும் வந்துட்டு